நீங்க
ஆ நானா டிவி பாத்துட்டு இருக்கங்க நீங்க என்ன பண்றீங்க
நானா இப்ப இவ்ள நேர எக்சசைஸ் பண்ணிட் இருந்த
ஆ என்ன எக்ஸசைஸ்ங்க
சும்மாணா ஜிம்மல்லாம் போல வீட்லயே தா
ஆ வீட்லே வா
ம்
ம் என்ன என்ன எக்சசைஸ் பண்ணீங்க
என்ன எக்ஸசைஸ் பண்ணுவ அப்றமா ஆம்ஸ் பண்ணுவே அதுக்கப்மா வார்ம் அப் மாரி ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் பண்ணுவே
ஆ
அதுக்கப்மா ஃபேஸ் எக்ஸ்சைஸ் பண்ணுவே அதுக்கப் அப்புறமா அவ்ள்தா ரன்னிங்லா நாங்க இந்த எக்சைஸ்லே ரொம்ப மூச்சு வாங்குது ரன்னிங் வேர பண்ட்டு நா போயிருவ
ஓகேன்னா உன்னு இதுதான எக்ஸசைஸு டெய்லி எக்சைஸ் டெய்லி ரொட்டீன் இந்த டைமுகு
இல்லல்ல எனக்கு எப்ப தோனுதோ அப்ப
ஓகேங்க வேற என்ன பண்ணிட் இருக்கீங்க
வேற இப்ப என்ன பண்ணிட்ருக்கணா இவள் நேர எங்கம்மா கிட்ட கெஞ்சிட்ருந்தே எங்க பெரியம்மா வீட்டுக்கு போறேன்ட்டு
ஆங்க
ஏ அண்ணனுக்கு நாளைக் பர்டே
ஆ
இப்ப யு கெஞ்சின்தா இருந்தே செரி கெஞ்சறதுக்கு போனாச்சு பேச்லா அப்டின்டு வன்ட்டே
ஆ
ம் நீங்க என்ன சாப்ட்டீங்க
நானா நார்மல் ரைஸு சாம்பாரு பண்ணிட்டு சாப்டேங்க நீங்க
நீ நீங்கஸ் சமச்சிங்களா
ஆமாங்க நா தா சம்ச்சங்க
செர் செரி உங்க ஃபேமிலியா நீங்க மட்டு தா இருக்கீங்ளா
ஆ எங்க ஃபேமிலில நா மட்டுதா இருக்கங்க அல்லாரு வீட்ல இருக்காங்கோ நானு ரூம் எத்துட்டீங்ளா பெங்களூர்ல இருக்கங்க
சேரி ஓகே ஓகே
ம்
நா வந்து ஆப்பிள் சாப்ட்டே ம் அதுக்கப்மா சாப்புல எனக் பசிக்கல
ஆ
ம் அப்றோ
ம் பூன பூன பாத்துட்டீங்காங்க
ஏ எதுக்குங்க அத வேற ஞாவுகபடுத்துறீங்க
இல்லங்க அன்னக்கி நேத்து சொன்னீங்கல்ல பூன பூனல்லா இருக்கான் சொ பண்ணீங்கலா இப்ப பூன பாத்தீங்ளானு கேட்டுங்க
ங்ளூர்ல இருக்கு
ஓகே பெங்களூர்ல இருக்கா இப்போ வீட்ல ஒருப் பூன கூட இல்லியாங்க
ஆஹா நா வேற வீட்டு நா வந்து எங்க அத்த வீட்ல இருந்தேங்க இப்ப நா எ வீட்லருக்கே
ஓகே ஓககே அதா பூன இருக்குனுங்க பூன கியூட்டா இருக்குல்ல அதுக்கு கேட்டங்க
ஆமா அது இல்ல இங்க எங்க அத்த வீட்ல இருக்கு
ஆ வேற என்ன பண்ணிட்ருக்கீங்க வேற எந்த அனிமல் புடிக்கு உனக்கு எந்த அனிமல் பாத்துட்டுருக்கீங்க வீட்ல என்ன பெட்டுருக்கா இல்லா கட்டி சீங்க்
க இப்ப ரீசண்ட்டா வந்து எங்க பாட்டி வீட்டுக்கு ஆ
ஆ
வது பசங்க இருப்பாங்க என் தம்பிங்க அவுங்க வந்து அணில் வச்சு அணில வளத்துட் ருந்தாங்க
அனிலா அனிலவான்னா என்னதுங்க
அ
அணில்வான்னா பேரு க்கு எனக்கு அனிமல் பேர் தெரியல அண்ணா
பேர் தாங்க அணி
அணில்லன்னா எனக்கு தெரியாதுங்க அது என்ன அனிமலுங்க ஹலோ
ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குதா அனிமல் பேரு தா ஸ்குரில் ஸ்குரில்
ஸ்கிரில் ஓகேங்க எனக்கு தெரியாது ஸ்கிரில் கூட ஓகே ஸ்க்ரில் கூட வளக்றீங்ளா
ம் ஆமா நாங்கல்ல அவங்க வளக்குறாங்க எதுவு இல்லங்க சும்மா அது மாடில லந்து கீழ விழுந்துர்ச்சா அத்னால இத பாத்துக்குறாங்க அவுள்தா
ஓ இப்போ நாய் வளத்தா நாய் யார ன்னா வந்தா கொளொக்கு ஏ வளக்க கூடாது
நாங்க வளக்கூடாது முஸ்லீம்ஸ்
ஓ இல்லங்க நார்மலா நா இங்க ஒன்னொ ண் இருக்குல்லா நாய் வளத்தா அது கொஞ்சொ வீட்டுக்கு யாருன்னா வந்தா கத்து பாதுகாப்பா இருக்கு ஆ அதுக்கு அப்டி அப்டி எனன்னா எனன்னா இருக்கா அந்த தொரில் மேல இல்ல பூன மேல பூன மேல பூன மேல அப்டி இருக்
பூன மேல வந்து நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கு பூன வளத்தா
ஓ பூன வளத்தா நல்லா இருக்கு அந்த ம்
கு இப்பதாச்சு நெகட்டிவ்னஸ் வந்தா பூனக்குதா எஃபக்ட் ஆகு நமளுக்கு ஆகாது
ஓ பூனெக்கு எபெக்ட் ஆகு
ஆமா நம்ம பதிரி பூனைக்கு அஃபெக்ட் ஆம் நம்மள காப்பாத்தும் பூன
உன்ன எந்த எந்த அனிமல் வளக்கலயாங்க நீங்க
நாங்க எதுவு வளக்கலங்க என்ன வளக்குறதே எங்க வீட்ல பெரிய விஷ்யொ
ஓ
வெள்ள தொறத்திர்வாங்க ஏதாச்சு வளக்குறேன் சொன்னா
ஆஒ ஏ மீனு மீன் இப்டி வளக்லாமே
புரியல மீனா வளத்தோ பிஷ் டேங்க் ஒடஞ்சிர்ச்சு
ஓ நானு ன்னும் மீனு வளத்துட்டு இருக்கங்க அஞ்சாற் மீன் வளத்துட்டு
டைம் இல்ல
ம்
அது வேற பாத்
ஸ்டடிஸ் ஸ்டடிஸ் பக்கொ போங்க ஸ்டஸ் என்ன ர்க்கு ஸ்டெடிஸ் நம்மபொ எப்போ வேணாலு பண்லா
அப்டியாங்க சேரிங்க ஆல்ரெடி நா ரெண்டு வர்ஷொ சும்மா இருந்துட்ட இதுக்கு மேலேயு விட்டுட்டா அவுள் தா
ஓ இப்ப நல்லாதான இருக்கீங்க
ஆ நல்லாதாங்க இருக்க எனக்கென்னங்க கொற
ஃபுல்லா சில்லா சில் பண்றீங்க ஏர்போட்ல அப் அண் டவுன் பண்றீங்க சென்னை சென்னை டூ துபாய்
பாய்
யா துபாய்
இப்ப துபாய்லயு ஸ்டாப் பண்ணிட்டு சென்னையில படிக்கலானு சொல்லிட்டு இருக்காங்க துபாய்ல வார்னால கிளாஸ்தே தொறக்க மாட்டுறாங்க அதனால சென்னையில சேறியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பா
அப்போ அங்க படிச்சது வேஸ்ட் ஆயிடு இல்லங்க
ஆ வேஸ்ட் ஆகாது ஒரு வருஷோ சர்ட்டிபிகேட் குடுப்பாங்க டிப்ளமோ மாதிரின்னு நினைக்கற தெர்ல
ஓ ஒரு வருஷோ சர்ட்டிபிகேட் குடுப்பாங்க இப்போ நீங்க படிக்கிறது பிசினஸ் மேன்லயாங்க
அங்க வந்து பி எஸ் சி ஆன் பிசினஸ் வித் பினான்ஸு
ஆ
இங்க வந்து தேடுன இப்போ ரீசண்டா அந்த கோர்ஸ் வந்து பி காம் ஃபின்டெக் ஏ ஐ அது சேரலானு சொல்லிட்டு இருக்க அங்க இது பண்ணிட்டு வந்து இங்க சேரணு இன்னு டூ டேஸ்ல இது பண்ணிருவென்னு நெனைக்கிற
ஓ பி காம் அன்னா அது வேற இது வேற டிஃப்ரென்ண்ட் டிஃப்ரெண்ட் வந்துடு இல்லங்க
ஆ
ஓ டிஃப்ரெண்ட் வந்துட்டா நீங்க மேக்ஸ்ல டாப்பராங்க
அப்பல்லா இல்லங்க நா படிக்கவே மாட்ட
இதுல மேஸ் ஒன்னு தெரியு கஷ்டோ ஆயிடாதாங்க
ஆ அ கஷ்டோ ஆகாது நா பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்டுங்க
ஓகே பிசினஸ் மேஸ்னா அவ்ளோ டெப்த் இருக்காதா மேஸ்ஸூ
இருக்கு இருக்கு அக்கௌ அக்கௌண்ஸு காமர்ஸ்ஸு பிஸ்னஸ் மேக்ஸு எக்கனாமிக் ஸு வேறு என்ன இருக்கு அக்கௌ அக்கௌண்ஸு காமர்ஸ்ஸு பிஸ்னஸ் மேக்ஸு எக்கனாமிக்ஸ் வேற என்னோ
ஸ்டட்ஸ் ஸ்டட்ஸ்
இல்லயே பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்ருக்கு இருக்கு அப்புறோ அக்கௌண்ட்ஸு எக்கனாமிக்ஸு காமர்ஸ்ஸு இங்கிலீஷு ஃப்ரெஞ்சு
இங்கிலீஷ் ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சு கூட வருமாங்க உங்களுக்கு
ஆ ஃபிரென்சு தமிழ் வராது ஃபிரென்சு வரு
ஓ தமிழ் படிக்க தெரியாதா
ஆ ஆமா தெரியாது படிக்க தெரியாது எழுத தெரியாது பேச மட்டு தெரியு
அவ்ளோதாங்க படிக்க தெரியாது
தெரியும் எழுத தெரியும்
ஓ ஃபிரெஞ்சனா அது எந்த லாங்குவேஜுங்க அது நம்ம இந்தியா தானா
இல்ல ஃபிரான்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க
ஓ ஃபிரான்ஸ் பே பேசக்கூட தெரியுமா
ஃபிரென்சு பே பேச தெரியு கொஞ்சோ கொஞ்சோ
நா எப்படி இருக்கு அந்த வேட்ஸ் எனக்கு தெரியாது அது எப்டி நா எப்படி ப்ரனௌன்ஸ் பண்றோன்னு தெரியாதுங்க எனக்கு
ஓ இங்கிலிஷ் ப்ரொனௌன்ஸ் பண்ற மாதிரி தா ப்ரௌனௌன்ஸ் பண்ணு ஆனா வந்து ஏ பி சி டி ல வந்து டிஃப்ரென்ட் ஆ சொல்லி தருவாங்க டிஃப்ரெண்ட் ஏ பி சி டி ஓ மேல ஒரு கோடு வரு
ம்
அந்த மாதிரி சொல்லி தருவாங்க
ஓகே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கோடு வரு
ஆமா ஆமா
ஓ ஒ அதுல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டானா பெரிய டிஃபரென்ஸ் இல்ல இங்கிலீஷ்கு பிரான்ஸ்கு
புரில
இங்கிலீஷ் லாங்குவேஜ்கு பிரெஞ்ச் லாங்குவேஜ்கும் பெரிய டிப்
ஆமா இல்ல இல்ல
ஆ ரெண்டும் ஒரே மாரிதான் இருக்கும் ஓகே ஓகே
ம்
இப்ப என்ன சாப்பிட்டீங்கோ நீங்க
நான் அதான் சொல்றேனே ஆப்பிள் நீங்கள் என்ன குரூப் எடுத்து படிச்சீங்க லெவன்த் டுவல்த்தில
லெவன்த் டுவெல்து நானு எம் பி சிங்க
அப்டினா
மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி
ஓ பிரில்லியன்ட்டா நீங்க
பிர்லியன்ட்லா ஒன்னு இல்லிங்க நான் ஜஸ்ட் பாஸ் ஸூட்டூடண்டு சிக்சி டூ பர்சன்டேஜ்
செரி செரி அப்ப ஃபஸ்ட் டிகிரி என்ன பண்ணீங்க
ஃபர்ஸ்ட் டிகிரி பி பி ஏ ங்க நான் பி டெக் எடுக்ல பி பி ஏ இல்ல பி பி பி ஏ லவ் அப்டி பி பி ஏங்க
பி பி ஏ தானே
ஆ பி பி ஏ நீங்க பி பி அந்த மாரி இருந்துச்சு
இல்ல பி பி ஏ தான் நான் ஃபஸ்ட் வந்து இங்க சென்னைலப் படிக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன்
ம்
அப்ப நான் பி பி ஏ தான் சேந்தேன்
ஆமா பி பி ஏ நல்லா இருந்திருக்குமே
இல்ல படிக்கல ஓரியன்டேஷன் கூட போல நிந்துட்டேன்
ஏங்க
டூ இயர்ஸ் கேப் சொன்னல்ல
ஆஹ்
சரி போ புடிக்கல அதிகப்பறம் பேங்களூர் போனே பேங்களூர்ல போயிட்டு சுத்தி ப் பாக்க சுத்தி பாக்க போனோம் அதுக்கப்புறமா வீட்டில இருப்பேன் அதுக்கப்புறமா துபாய் போனேன் ஸ்காலேஜ் சேந்தேன் அதுக்கப்புறமா இப்ப சென்னைல திரும்பி சேர சொல்றாங்க என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல
ஆஹ் டூ இயர்ஸ் தானே கேப்
ஆமாமா டூ இயர்ஸ் தான்
ஆஹ் செரி எனக்கு தெரிஞ்சோ
தேர்ட் இயர் படிக்கிறாங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் போற மாதிரி
ஏ பி டெக் தேர்டு இயரா
பி டெக் இல்லங்க பி காம் ங்க
ஓகே பி காம் தேர்ட் இயர் ஓகே டூ இயர்ஸ் கேப் வந்துட்டு இப்போ ஏஜ் கவர் ஆயிட்டு இருக்குமே நெக்ஸ்ட் ஜாப் கெல்லாம் ரொம்ப கேப் வந்துட்டு இருக்
ஆஹ் ரொம்ப கேப் தான் டூ இயர்ஸ் கேப்பு இப்ப ஜாப்னா
ஜாபன்னா ச ஜாபன்னா சட்டர்ன் ஏஜ் இருக்கும் இல்லங்க நார்மலா நான் டவெண்ட்டி எயிட் உள்ள ஜாப் அடிக்கணும் டுவெண்டி எயிட் பிளஸ் ஜாப் இருக்காது
ஆமா ஆமா
ஆஹ் நான் பாத்ததுல அப்படிதான் இருக்குங்க
அது இன்டர்ன்ஷிப் ள்ள பாத்துக்கல அப்டின்ட்டு இருக்கே
எது கேப்பா கேப் எவ்ளோ வர போதுங்க உங்களது உங்களது அவ்ளோ கேப் வராதுங்க
வராதா அப்டியா பாக்கணும்
அப்போ நீங்கோ இங்க பாருங்கோ வந்து பெங்களூர டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் என் ஃப்ரண்ட்ஸ் பாஸ் ஆகிக்கிறாங்க ஒன்னும் ஜாபே இல்ல டவெண்டி டுவெண்டி சிக்ஸ் வந்துட்டு இருக்கு டூ இயர்ஸ் கேப் வந்துச்சு ம் இன்னு உங்களுக்கு கேப் வராதுங்க உங்களுக்கு சொல்லணும்னா எப்டி நீங்கோ இன்ட் இன்டர்வியூல சொல்லிக்கல இப்டி நானு படிச்சே இது எனக்கு ஆயிடுச்சு இதுவல்லா இப்டி இன்சிடென்ட் ஆயிடுச்சி திருயு கண்டின்யூ பண்ணா திரியு எங்க வந்து இரு கேப் இந்த கண்டினியூ கேப் கவர் ஆயிடு இல்லங்க
ஆமா ஆமா
அப்ப கேப்பே கெடைக்காது உங்களுக்கு
ஓகே ஓகே
ஈஸியா கவர் பண்ணல கேப் வர டென்ஷனே ஈஸியாவே வரு
ம்
ஒன்க்கு நா தா டென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிருக்கு நா ஒன்னு ஜாப் இல்ல எனக்கு வெண்டி டுவெண்டி சிகஸ் வந்த இருக்கு ஒன் இயர் முடில ஒன் இயர் எப்ப முடியும் இன்னா நானு செப்டம்பர் அக்டோபர் பாய் அக்டோபர் பாஸ் நானு கொஞ்சோ ஐ டி ரிலேட்டடா தேடிட்டு இருக்கே ஐ டி ஜாப்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நான் ஐ டி ஈஸியா கெடைக்குங்க
இதுல நவுக்ரீலெந்து நா அப்டி தேட்லாம்ல
ஆ அப்டிதாங்க தேடுற ஆனா ஒண்ணு கூட கெடைக்கல
சேரி சேரி
ஆங்க நா பண்ணட்டாங்க காலு
ஓகேங்க கால் வைக்கிறே
ஆ ஓகேங்க நீங்க பண்றீங்க நா பண்டா